ஹலோ வணக்கம்
அ வணக்கம் நீங் என்ன எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் சாப்ட்டாச்சா தோழி
ட்டாச்சு நீங்க சாப்டாச்சா தோழி
ஆ முடஞ்சிருச்சு தோழி இப்போ ஒரு டீ குடிக்னோ தோழி தல வலிக் குது தலவலிக்குது ம் ஈவினிங் போல ஒரு டீ குடிச்சுட்னு தோழி அப்பதா நிம்ம
ஆமா அது ஒரு அஞ்சு மணிக்கா ஒரு தீ குட்சாதா முன் நம்மளுடைய ஃபுல்ஃபில் ஆகு டே
நீங்க சாப்ட்டீங்களா என்ன சாப்ட்டீங்க என்ன சமச்சீங்க
இன்னிக்கு வந்து சாம்பார் அப்றோ இது கறி கறி வட
கறி வடையா செரி செரி நா என்ன சாப் டன்னா ஆ சாம்பாரு மீன் வறுவலு அந்த கடி உருண்ட மாத்ரி செய்வாங்கல்லையா அது செஞ்சாங்க அது எல்லா சாப்ட்டு ஃபுல்லாயிடுச்சு ஆனா இப் போ ஒரு டீ குடிக்கணு போலருக்கு ஆ செரி அதுக்கப்றமா இப்போ டீ குடிக்கலா அப்டின்ட்டு ரெடி ஆயிட்ருக்கு டீ
செரி செ
ம் நீங்க நீங்க உங் கல்யாணாயிச்சா தோழி
ஆ கல்யாணே ஆயிச்சு தோழி உங்குளுக்கு
ம் ஆயிடுச்சு ஒரு கொழந்தருக்கு ரெண்ட்ர வயசுல
எங்ளுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பைய ஆமா
ம் ஸ்கூலு ஓப்பனாக போது
ஆமா ஸ்கூல் ஓபனாக போது இப்பதா ஜாயின் பண்ணிருக்கே ஒரு பொண்ணுக்கு நானு
செர் செரி
பைய சின்ன பைய தா ரெண்டு வயசாவுது
செர் செரி இப்போ பொண்ணு இப்பதா ஃபர்ஸ்ட்டு போ போறாங்களா
ஆமா இப்பதா எல் கே ஜி தா ஜாயின் பண்ணிர்
சேரி செரி செரி தோழி இப்ப உங்களுக்கு கொஞ் சோ ரிலாக்ஸார்க்கூ ஒருத்தங்க ஸ்கூல்கு போயிட்டு வர வரைக்கூ கொஞ்சோ நீங்க நிம்மதியா இருக்
ஆர்க்கோ அப்டி நெனைக்கிறோ ஆனா அது ஏதாவ்து ஒரு வர்க் வந்துரு
ஆமா கரெக்டா சொல்லீங்க ஆலூ நம்மளுக்கு எப்ப பாத்தாலு ஏதாவ்த்
வந்துட்டேர்க்கூ வேல வந்துட்டேர்க்கூ இல்லனா பசங்க நெனைப் பசங்க இருந்தாலு தொல்ல இல்லனாலு தொல்ல
ஆமா இப்ப அவுங்க போயிட்டு வர வரைக்கூ கூட நம்ம என்ன சொல்லுவோ கொஞ்ச நேரோ நிம்மதியா உக் கார்லா ரெஸ்ட் எடுக்குலா அப்பிடின் சொல்லுவோ ஆனா அந்த முடியாது அவங்க போற வரைக்கூ நம்ம ஏதாவ்து வீட்டு வேல செய்லா அப்டின்ட்டு வீட்டு வேலையில் போட்டு செஞ்சுட்ருப்போ ஏதாவ்து வேல நிம்மதியா முடியு
செரிங்க தோழி இல்க சம்மர் வெக்கேஷன்ல ட்ரிப் எங்க போனீங்க நீங்க
ம் இந்த சம்மர்ல வெக்கேஷன்கு போ ஊட்டிக்கு போயிட்டு வந்தே தோழி ஏனா இப்ப சென்னைல ரொம்ப வெயிலாருக்கு
ஆமா முடில தோழி ஏ சி இல்லனா இருக்கமா முட்
எப்ப பாத்தாலு நான் ஏ சி லியே இருக்றேந் தோழி வெளில போனாலே முடில அப்டியே வேர்த்து கொட்டுது கிச்சன்ல கொஞ்ச நேரே நம்ம சமைச்ட்டு ஆ ஆ
ம்
தோழி என்ஜாய் பண்ணோ நல்லா இருந்துச்சு ரோஸ் கார்டன்னு இந்த பொட்டானிக்கல் கார்டன் எல்லா போயிட்டு வந்தோ
ம்
எல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்றமா எங்க அங்க கொஞ்சோ பர்ச்சேஸ் பண்ணோ அந்த ஊட்டி வர்க்கை அந்த சாக்லேட்ஸ் எல்லா கொஞ்சோ பர்ச்சேஸ் பண்
ஆ பரவால்ல சம்மர் வெக்கேஷன்கு ஊட்டிக்கு போயிட்டு வன்ட்டீங்க
ஆமா ஜாலியா இருந்துச்சு த்ரீ டேஸ் தா தோழி அதுவே முடில தோழி ஆ பட்ஜெட் அப்டியே இப் நம்ம சம்மர் சீசன்ல போனோ இல்லையா தோழி அதுனால ரொம்ப அதிகமா எல்லாம் மே வெற ஏத்திட்
ஆமா ஆமா அது ச சீசன் பாத்து எ துவாங்க சம்மர் வெகேஷன் வேற எல்லாரு வருவாங்க கண்டிப்பா சொல்லி அங்க ஏத்திருவாங்க எல்லாரேட்டு
ஆமா கரெக்ட்டு தா ஏன்னா இப்போ ஆனா சூப்பார இருந்துச்சி தோழி இந்த ரோஸ் கார்டன் எல்லா ரொம்ப டெக்கரேட் பண்ணி இந்த டக் அந்த பறவைகள் எல்லா எல்லாமே ரோஸ்லயே எல்லா இப்ப ரெட் ரோஸ் ஒயிட் ரோஸ் அந்த மாரி ந நறைய ரோஸ்லா எல்லா வெச்சி நல்லா டெக்ரேட் பண்ணி சூப் ப்பரா இருந்துச்சி தோழி
ம் நாங்க நாங்களு பட்ஜெட் ப்ராப்ளம்னால தா நாங்க ஊட்டிலாம் போல அ இந்த மாரி ரெசாட் ஈ ஸி ஆர் ல ரெசாட் மட்டு பிளான் பண்ணிருந்தோ அது போயிட்டு ஒரு நாள் ஒன்லி டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் தானே அது முடிஞ்சிட்டு வன்டோ எல்லா எங்க தண்ணி இருந்தா போதோ ஸ்விம்மிங் ஃபூல்ல குச்சத்தா ஸ்விம்மிங் ஃபூல்ல தா இருந்தோ ஒரு நாள் ஃபுல்லா அது இருந்தா போதோ சொல் வேற எதுவுமே வேண்டா ஸ்விம்மிங் ஃபூல்ல இருந்தா போது சொல்லிட்டு தண்ணில தா இருந்தோ நாங்க
அதுக்கே ஆயிருது தோழி பதினஞ்சாயிர ரூபா
ஆமா ஆமா கண்டிப்பா ஆயிடுது பதினஞ்சாயிர ரூபா ஆயிடுது அந்த டிராவலிங்கு ஆயிடு அது ஒரு டென் தௌசண்ட் வேன் வெச்சி போனே ஃபேமிலியோட அதுக்கு ஒரு டென் தௌசண்ட் ஆயிடுது ஹோல் ஃபுட் எல்லா சேத்து அதுவே பைவ் தௌசண்கு ஆயிடுது
ஆமா தோழி ஏ அதுனாலயே நம்ம இ ரொம்ப யோசிச்சி பர் பிளான் பண்ண வேண்டிதா இருக்கு நாங்க ஏயே ஊட்டிக்கு போனோ அப்டின்னா இப்ப நம்ம நார்மலாவே இங்கயே தா இருக்குறோ
ம் ஆமா ஆமா இல்ல நாங்களு அப்டிதா பிளான் பண்ணியிருந்தோ ஆனா சில பேருக்கு பட்ஜெட் சொல்ல சில பேருக்கும் ஆஃபீஸ் லீவ் இல்ல சொல்றாங்க அப்டி இப்டி சொல்டு ஒரு நாள் வெக்கேஷன் மாரி போயிட்டு வன்டோ நாங்க
ம் ம் அதுவு ரொம்ப நல்லா இருக்கு தோழி எல்லாருமா ஃபேமிலியா போம்போது அந்த ஸ்விம்மிங் ஃபூல்ல குதிச்சி ந்துல தண்ணிலேயே இருப்போ ஃபுல்டே சும்மாவே நம்ம தண்ணி லியே இருப்போ இந்த ஸ்விம்மிங் ஃபூல்லெல்லா குடுத்துட்டாங்கன்னா
தண்ணில ஆமா பசங்கதா நல்லா என்ஜாய் பண்ணாங்க ட்ரிப்புல ஆமா
ரொம்பவே நல்லா இருக்கோ தோழி அங்கன நாங்களு அந்த ரெசார்ட்கு போணோம்னு தா நெனைக்கிறோ ஆனா நாங்க ஆல்ரெடி கூட்டுக் குடும்போ மா இங்கயே ஒரே எடத்துல தா இருக்கோ அதனால ரெசாட் அப்டின்னு சொல்லி சொல்லும் போதே ஒரு சில பேர் ஓகே சொல்றாங்க ஒரு சில பேர் பேக் அவுட் பண்
அப்டிதா பண்ற பண்றாங்க எல்லாருமே ஓகே சார் சில பேர் வராங்க சொல்றாங்க சில பேரு வர்ல சொல்றாங்க அத்னாலே எல்லா ட்ரிப்பு நறைய ட்ரிப் கேன்சல் பண்ணியாச்சி சேரி இது மட்டமாது போயிட்டு வந்துலா சொல்லிதா நா நா எப்டியோ கெளம்பிட்டோ
ஆமா தோழி அது என்னன்னா எல்லாரு இப்ப வேலைக்கு போறாங்க தோழி எல்லாரு வேலைக்கு போறனால ஒரு சில பேருக்கு வேலைக்கு லீவ் கெடைக்குது அவுங்களுக்கு கெடைக்கு போது இவுங்களுக்கு கெடைக் க மாட்டேங்குது அதே பிரச்சனனாலதா தா எங்களுக்கே தள்ளி போய் தள்ளி போய் இப்போதா நாங்களே ஊட்டிக்கி போயிட்டு வந்தோ எப்டியோ
ம் பாக்குறோ நெஸ்ட் வெக்கேஷன் தா நாங்க பிளான் பண்ணோ ஊட்டி இல்ல கொடை
ஆ போங்க தோழி அது எப்டி இருந்தாலு செலவு ஆகதா செய்து
அதெல்லா ஆயிடுது ஆமா இருக்கறது லைஃப்ல சம்பாதிக்கிறோம்னா சம்பாதிக்கிறது எதுக்கு ஜாலி ஜாலியா இருக்கறது என்ஜாய் பண்றதுக்கு தா சேரி போயிட்டுதா வந்துடுவோன்
ம் அப்புறோ உங்களுக்கு ட்ராவல்னா அ எந்த மாரி டிராவல்ஸ் எல்லா புடிக் டூ வீலர்ல
ஆம்மா நாங்க ட் ருவீலர் டிராவல்லா போயிடுவோ இந்த பஸ் எல்லா போறதுல்ல எங்களுக்கு வந்து கொஞ்ச அது அண்ணி சியா இருக்கு வாமிட்டிங் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு ரொம்ப லாங் லாங் ட்ராவல்லா முடியாது எங்களுக்கு அதனாலயே கொஞ்ச இதுவா போறதுக்கு கொஞ்ச யோசி போ நாங்க டிராவலிங் பண்றதுக்கு இந்த பைக்னா கூட கொஞ்ச பரவால்ல
உம் ஆமா பைக்கு ட்ரெயின்னு ஒ ஓகே காரு கூட செட் ஆகாது
கூட ஆவாது அதுல ஏசி போட்டு எல்லா ஃபுல்லா குளோ குளோஸ் பண்ணிடுவாங்களா அப்ப கூட வாமிட்டிங்தா வரு வரு எங்களுக்கு அதனால நாங்க அதல சூஸ் பண்றது இந்த டிராவலிங்
ஆனா நாங்க இந்த வாட்டி ஊட்டிக்கு போம்போது நம்ம ட்ரெயின்ல ஏதாவது போலா அப்டின்னு சொல்லி பிளான் பண்ணோ ஆனா நம்ம இந்த லாஸ்ட் மூமெண்ட் ன முடிவு பண்ணல ஒரு சில பேர் வரே வரல சொல்லிட்டேனால அது ச் புக் ப பண்ண முடில முன்னாடியே அதனால நாங்க என்ன அந்த ஏசி பஸ் வருது இல்லீயா அந்த ஸ்லீப்பிங்கு அது புக் பண்ணிட்டு போனோ நல்லாதா இருந்துச்சு ஓரளவுக்கு அதுல அவ்வளவா வாமிட்டிங் அதெல்லா வரல என்னன்னா நம்ம பின்னாடி சீட் எடுக்கு போ து நம்மளுக்கு அது ரொம்ப குதிக்கிறதுனால அதுக்கு மட்டு கொஞ்ச இது ஆகுது
உம் இதுவே நம்ம ஃபேமிலியோட போனுன்னா வேன் பேசிட்டு கூட போயல அது நம் கொஞ்ச இதுவா அன் க நம்பளுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இது பண்ணிட்டு போலா
நாங்க வேன்தா புக் பண்ணலான்னு இருந்தோ தோழி நா எ வீட்ல எல்லாருமே வேனு்க்குதா ரெடி ஆயிட்டு ங்க இங்க இருந்து நம்ம பேசிட் போனன்னா அங்கயே எல்லா சுத்தி காமிச்சுட்டு எல்லாமே கூப்ட்டு வந்துருவோ ஒரே பேக்கேஜ் முடிஞ்சுடு அப்டின்னு சொல்லிட்டு ஆனா நா என்ன சொ ன்னா என்னால உட்கார முடியல அ சீசேரிங்கு பாப்பா அதனால ரொம்ப எனக்கு வலி இருக்குது ஆமா ரொம்ப வலி இருக்கு எனக்கு என்னால முடியாது இவ்ளோ நேர டிராவல் பண்ணி போறதுக் கு உக்காந்துட்டே போனு வேற என்னால முடியாது இந்த மாரிதா பஸ் வந்திருக்கே இப்ப ஸ்லீப்பிங் பஸ் வருதுன்னா போயில்லானு ரொம்ப அடம் புடிச்சு ப்ப அந்த பஸ்ஸதா போறன்னு அந்த வேனு கேன்சல் பண்ணி பஸ்ல போனோ ஆனா நல்லாதா இருந்துச்சு பசங்க எல்லா கூட இருந்தாங்க என் பாப்பாவு குட்டியா இருந்தால அவளுக்கு நல்லா ஃபீட் பண்ணி அதுலயே படுக்க வச்சுட்டு அ
ஆமா ஃபீடிங் பண்றதுக்கு கொஞ்ச இதுவா இருக்கு ஆமா கொஞ்ச கம்ஃபர்டபிளா இருக்கு ஸ்லீப்பிங் கோச்
ஆமா நிம்மதியா நானு என் கண வரு வீட்ல எப்படி தூங்கிட்டு வரோமோ அந்த மாரி தூங்கிட்டு அ பாப்பாவ நடுவுல போட்டுட்டு தூங்கி ஜாலியா போயிட்டு வந்துட்டோ தோழி நல்லா நிம்மதியா இருந்துச்சு
உம் நல்லது தோழி உம்
அப்புறம் சொல்லுங்க தோழி என்ன வேற என்ன டிராவல் இப்ப இப்போ இருக்கிற வெயி லுக்கு வேற எதா எந்த எடத்துக்கு போலா ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா
ஐடியாலா எதுமே இப்போ ஸ்கூலே ஓபன் ஆயிடுச்சு தோழி எங்க
ஆமால்ல ஆமா இது எட்டாந்தேதி தான தோழி சொல்லிருக்காங்க
இல்லையே எங் பசங்களுக்கு வந்து நாளைக்கு இப்போ நாளைல்ல இருந்து ஆறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு
அப்டியா
உம்
அஹ் அது தா டேட்டு மாத்திட்டாங்கல்ல தோழி இங்க ஆமா கன்பார்மா எட்டாந்தேதி தா சொல்லிட்
அல்ல ஸ்கூல் ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் அனுப்பிட்டே தா க்காங்க நாளைக்கு ரீஓப்பன் சொல்ட்டு
சேரி சேரி பாருங்க மேபி அவுங்களுக்கு க்க அந்த இருக்குதா என்னனு தெரில ஏனா இப்போ எங்க வீட்டு பசங்க இதுல எட்டாந்தேதி அப்டின்னு மாத்திட்டாங்க செரி அது என்னன்னு தெரில ஒரு ஒரு எடத்துக்கு உங்ககிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது தோழி நம்ம மறு
மேம் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது
ம் மீண்டும் தொடர்ந்து பேசலா எதாவது ஒரு கால்ல எப்பாது கண்டிப்பா தோழி நன்றி வணக்கம் தோழி ம் வணக்கம்